ஓ வணக்கம் ப்ரோ ப்ரோ எந்த ஊர்ல இருந்து ப்ரோ
தேனில இருந்து ப்ரோ
ரொக்கோமா பட்டி வாங்க
உம் ஓகே ஓகே வறே
ரொக்கோமா பட்டில கண்ணி குளிச்சான என்னது ப்ரோ
சாப்ட்டீங்களா
சாப்ணு ப்ரோ நீங்க ப்ரோ
உம்
ச சாப்டேன் ப்ரோ நீங்க ப்ரோ ப்ரோ இங்க செட்டவுன் ப்ரோ சட்டவுன் ப்ரோ
அப்டியா
உம் உம் கரண்ட்ட இல்ல ப்ரோ மார்னிஙல இருந்து கரண்ட் இல்ல பரோ மானிங்ல இருந்து
ம் ம்
ஒரு டூ டேஸா தான் ஷட்டவுனா இருக்கு ப்ரோ
ஓ டூ டேஸ்ஸா
ம் ஆமா ப்ரோ
ஏ ப்ரோ
இங்கெல்லாம் அப்பிடித்தான் ப்ரோ பண்ணா வந்து ஒரு ஒன் இயர்கக்கா ஒரே முட்டா செட்வுன் பண்ணு
ம் ம் ம் ம்
காலேஜா
ஆமா ப்ரோ நீ ப்ரோ
காலேஜ் இல்ல ஓ காலேஜ் போறீங்ளா ஆ புரில ப்ரோ
காலேஜ் இன்னு ஸ்டாட் ஆகல
எப்போ ப்ரோ ஸ்டாட்டு
ம் நாளன்னக்கி ப்ரோ எய்ட்டீன்
போறீங்ளா
ம் போகணு போகணு
ம் ம் கேம் எல்லா வெளையாடுவீங்ளா
கேம்லா வெளாடுவம் ப்ரோ
என்ன கேம் ஆ விளாடுவ ப்ரோ கிரிக்கெட்ளா சூப்ராடுவ ப்ரோ
கிரிக்கெட்டா
ம் ம் அத்லா சூப்பரா ப்ளே பண்ணுவ ப்ரோ
ம் ம் ம்
ஏனா டீம்னா
அப்படியா ஓகே புரோ எப்படி புரோ நீங்க எந்த ஊரு
நான் சென்னை புரோ
சென்னைையில இருந்து தேனிக்கு வரத்துக்கே டைம் ஆயிடும் புரோ
அதெல்லாம் ஒண்ணு இல்ல புரோ வந்துருவ புரோ பைக் இருந்தா
ஓ பைக் இருந்தா வந்துருவீங்களா
ம்
ம் ம்
இப்போ வந்துடுவ ப்ரோ எதாவது கிரிக்கெட் மேட்ச்னா சொல்லு ப்ரோ வந்து ஆடி நா தரே
சரி ப்ரோ சொல்றோம் கண்டிப்பா சொல்றோம் வா புரோ
க்ரிக்கெட்டு ஃபுட்பால்லா ஆடுவ ப்ரோ
க்கம் ப்ரோ
ஃபீல்டு ப்ரோ அ அ அ நாந்தா ப் ரோ நாந்தா நாந்தா இப் லாஸ்ட்டா வின் பண்ணோல்லா
சம்மயா ஆடீகிறிங்க
ப்ரோ அப்ப விளாடுவ ப்ரோ இப்பதா ப்ரோ டச்சு விட்டே ஒரு ஸ்மால் ப்ராப்ம்னால க்ரிக்கெட் விட்ட திருப்பியு போர ப்ரோ டிஎன்பில செலக்ட் பண்ணலான் பாத்தப்ப ப்ரோ டிஸ் டிக்ல ஆடுன ப்ரோ
அ
டிஸ்ட்ரிக்ல ஆட்ன ஓ அவ்ளோதா அப்டே விட்டுட்ட ப்ரோ திருப்யு கம்பேக் குத்துருக்கே திருப்யு கம்பேக் கொடுத்து திருப்பி ஆ ஆட ஆரம்பிச்சுக்ற ப்ரோ இங் க்ளப் இருக்கு ப்ரோ எங் ஊர்ல
ஒரு நிம்ஷோ ப்ரோ
அ செரி
உ ம் ஓ அப்டியா க்ளப்பு என்ன கிளப் ப்ரோ
இட் ப்ளட்ஸுனு க்ளப்பு ப்ரோ
க்ளப்பு
அது ஏ டீமு பி டீம்ன்னு இருக்கு நா ஏ டீம்ல ஆட்றே
அப்டியா பி டீம் ல்லா யாரு ப்ரோ
பீ டீம்ல சின்ன பசங்க ப்ரோ
ஒ ஒ
ம் அப்றோ ப்ரோ க்ரௌண்டு தா இல்ல ட்ரைனிங்கா ஆ கோச்சிங் டெய்ல்யு மார்னிங் போய் பண்ணுவெ ப்ரோ மார் இன்னிக் ஈவினிங்கி மார்னிங் ஈவ்னிங்ளா இப்ப டெய்லி கோச்சு தா ப்ரோ
ம் ம் ம்
இப்போ சிக்ஸ் ஓ க்ளாக்கா போய்ட்டு நல்லா வாம் அப் பண்ணிட்டு சண்டேனா டோர்னமெண்டு த ப்ரோ
ஓகே ஓகே ச சண்டே நால் டோர்னமெண்ட்டா அப்போ வா ப்ரோ நம்போ போட்டுக்லா
நீங்க என்ன கேம் ஆடுவிங்க நீங்க என்ன கேம் ஏ ஏதாச்சு கேம்
ஆ கிரிக்கெட்லா விளையாடுவோ ப்ரோ நானும்
ஆல்ரவுண்ட்ரா பேட்டிங்கா பௌலிங்கா
இல்ல ப்ரோ அது எதுவுமே நம்ம ஃபீல்டு இருக்கு தரமான ஃபீல்டு இருக் ப்ரோ
தரமான ஃபீல்ட்ரா ப்ரோ ஃபீல்ட்ரு என்னது ப்ரோ நல்லா பேட்டிங் பௌலிங் எதாச்சு ஒக ட்ஸ் இருக்க தேவல்லையா ஸ்பின்னரா ஆ
ம் ம்
ஆஆ ஓகே ப்ரோ லெக் ஸ்பின்னா ஆஃப் ஸ்பின்னா ப்ரோ
புரில
லெக் ஸ்பின்னா ஆஃப் ஸ்பின்னா
ஆஃப் ஸ்பின்
ஆஃப் ஸ்பின்னா ப்ரோ சூப்பர் ப்ரோ நல்லா நல்ல ட்ரைனிங் பண்ணுங்க ப்ரோ நல்லா ட்ரைனிங் பண்ணு வாங்க எதனா மேச்சினா கூப்புட்றே
ம் ம் ம் சேரி ப்ரோ ம் ஓகே ப்ரோ நீங்க என்னிக்கி ஷெட்யூல் சொல்லுங்க நா அதுக்கு முன்னாடி நாளே வந்துருவே ப்ரோ
ப்ரோ இல்ல ப்ரோ நீங்க நீங்க உங்க டீம் செலக்ட் பண்ணுங்க
டேய் ஸ்கூல்லாண்ட அடிக்கிற மணியா டா இங்க கேக்குது
ஆ என்னா பவரா இருக்கு தெரிதா
ஆஹா இரும்புப்பா
ஆ
இரும்பு
இரும்புல்ல தண்டவாளோ அ இது இது எங்க ஸ்கூல்லாயு அப்டி தான்டா தண்டவாளோ இல்ல தண்டவாளோ
ம்
பண்ணுவாங்களே அதுதா அதுமே தண்டவாளோ அது சின்ன பில்லு இருக்கு நம்மகிட்ட இருக்கு பில்லு பாயிட்லேயே
டேய் டிராக்கு சொல்றியா தண்டவாளம்
ட்ராக்
தண்டவாளம் தண்டவாளம் இல்ல
அதிருண்டா அப்ப அடு அடிசிண்ட்டு இருப்பே கொழந்திங்கலா அத அடிக்றத்துக்கு ஆசைப்படு எதாச்சு கொட்தா கொடுப்பே கொயக்கா கிய்க்கா குடுத்தா குடுப்பானுங்கோ அவங்களுக்கு குடுப்பே ரெண்டு ரெண்டு நம்மதா அங்க பெல் அடிப்போ ஸ்கூல்லே வாட்ச்சொருக் கட்டிக்கின்னு அதெல்லா ஒரு காலலோ
ம் ம்
இப்ப கம்பெனிக்கு போய்ட்டு டைம் பாத்துட்டு அது இப்பல இப்பலா ஆட்டோமேட்டிக் வந்துச்சி
அப்டியா
ம் ம் இப்பல்லா ஆட்டோமேட்டிக் மாரிச்சு இப்பல்லா அடிக்க முடியாது அப்பனா அப்பனா அப்டி டைமிங் பாத்து இப்பெல்லா ஆட்டோமேட்டா அதுவே தானா அடிக்குது என்ன ஒரு ஸ்கூலு ஒரு ரெண்டவரு எக்ஸ்ட்ரா வெச் ச்சாவு நல்லாதாருக்
நல்லாதா இருக்கு ஸ்கூலு செம்ம ஆஹ உங்களுக்கு ஆறு மணிக்கு வைப்பாங்க ச்சி ஒம்போது மணி பத்து மணி தான ஸ்டார்ட்டாவு அதே ஒரு எட்டு மணிக்கு வச்சாலு நல்லாதா நடக்கு ம் ம்
ஆமா எட் எட்டு மணிக்கப்றோ ஸ்கூல் வந்து இப்போ ஒரு ஃபைவ் கிலோமீட்டரு ஃபைலு ஃபைவ் கிலோமீட் ஸ்கூலிருக்கு கம்பெனி தா எதாச்சு ஒரு கம்பெனி நம்ம நல்லது ஜாயின் பண்ணி நல்ல கம் பெனிக்கு போயிட்டு போனெல்ல ஸ்கூல்லெல்லா இருபது நிமிஷத்துல போயிட்லா நீ இருக்குற பக்கத்து பக்கத்துலருக்கு எல்லாத்துமே எல்லாரையு பக்கத்துல இருக்குறதுதா சேருவாங்க ஆனா வேலல இப்டி இருக்காதுல்ல ம் ம்
ம் ம்
அதுதா ஏதாவது வேல ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்ல இருந்தா நல்லாருக்கு
வேலையா
ஆமா மா நல்ல ஒரு ஜாப் ஆ இருந்தா போது
ஓகே அது ஜாப் என்ன மாதிரி ப்ரோ ட்ரை பண்றீங்க
எந்த மாதிரினா இருந்தாலு பரவால்ல ப்ரோ சும்மா தா இருந்தாலு பரவால்ல ப்ரோ
சும்மானா அதுக்கு நீங்க வீட்ல இருக்கலா ப்ரோ
காசு வரணுல
காசு வரணும்னா அதுக்கு உழைக்கணு ப்ரோ
ப்ரோ உழைக்கவு கூடாது கஷ்டப்படவு கூடாது ஆனா காசு வேணு ப்ரோ எ ஊர்ல ஒரு அண்ண இருக்காரு
உம்
அவரு கஷ் ஒர்க்கு பண்ண மாட்டாரு உழைக்கவு மாட்டாரு
ஓகே ஓகே
தத்துவ மட்டு நல்லா பேசுவாரு ப்ரோ
ஆரி ஓ
ம்
உங்க ஊர்லையா ப்ரோ
ஆமா ப்ரோ
நல்ல ஆள் நல்லா வாட் ட்ட சாட்டமா இருப்பாரு
ஆமா ப்ரோ லைட்டா குண்டா இருப்பாரு
ஆ
எல்லா தத்துவ மட்டு பேசுவாரு ப்ரோ
உம் உம் உம்
ஊர் கத எல்லாமே தெரியு ப்ரோ அவருக்கு இங்க என்ன நடக் ஊர் கத
அது கூட தவறதா சொல்றாரு
ப்ரோ அதுெல்லாமே தெரியது ஒண்ணுமே கடையது ப்ரோ இது வரைக்கு எனக்கு தெரியாதுன்னு அப்டி சொன்னதே கிடையாது ப்ரோ
அப்டியா ப்ரோ
நல்லா பேசுவரு ப்ரோ நல்ல நல்ல நல்ல கேரக்டர் அவரு அவரு தா ப்ரோ நல்லா கிரிக்கெட் ஆடுவரு எங்க ஊருலயே
அவர பின்னாடி கூட திரும்பி திரும்பி ஆடுவாரே
அவருதா ப்ரோ ப்ரோ பாத்திருக்கீங்களா நீங்க
ப்ரோ நா பாத்துக்கே பரோ அதா நா சொன்னே வீடியோலா பாத்
ஆ அவருதா ப்ரோ அவரு தா ப்ரோ
ஆனா பட்லா பட்டா கீப்பர் தாண்டி போக மாட்டிந்தே ப்ரோ
ப்ரோ சும்மா லோக்கல் மேட்ச் மட்டும்தா விளையாடுவாரு நல்லா இன்டர்நேஷ்னல் மேட்சு நல்லா அடிச்சு டீம் மேட்சலா எல்லா நல்லா பெர்ஃபார்மன்ச் பண்ணுவாரு ப்ரோ அவர் கேப்டன்சின்னு ஒரு பொறுப்பு ஒன்னு கூடுத்துட் ஜாலி
ம் ம்
பில்டர்ஸ் எல்லாம் ரொம்ப ஸ்டிரிக்ட் பு ரொம்ப ஸ்ட்ரிட்டு ப்ரோ அவ்ரு
ஓ சுப்ரமணியண்ண ரொம்ப ஸ்ட்ரிட்டோ
ரொம்ப ஸ்ட்ரீட்டவ்ரு
ஓகே ஓகே ப்ரோ
டவரு
ம் ம் ம்
ம் ம்
சேரி நம்ளுக்கு நெக்ஸ்ட்டு கால் ஒண்ணு வெயிட்டிங்ல இருக்குது ப்ரோ
உங்களுக்கா
ஆமா
இப்ப முச்சிட்டு போனுமா
ஆமா ப்ரோ
செரி ப்ரோ
ம் ம்
ஸ்கூலே ஸ்கூலே ட்டாங் போலியே
ஸ்கூல் விட்டாங்க அதா மணி சத்தோ டக் டக் டக் டக் டக்னு கேக்குது ப்ரோ
அதா கொழந்த ப்ரோ அப்பல்லா சாக்ஸ் போட்டுக்குனு
ம் ம் ம்
தந்தனுக்கும் என்று சொல்லியே வில்லின் பாடல் ஆமா அப்பெல்லா அந்த பாட்டுக்லா பாடி டான்ஸ் ஆடுவம் ப்ரோ
அப்படியா ப்ரோ
அதலா இல்ல ப்ரோ அந்த கால அதெல்லா
அதுதா செரி ப்ரோ
செரி ப்ரோ
கட்டடுச்சுக்கோ
வெச்சுர்ட்டுமா
ம் ம்